நண்பா வணக்கிங்ளா நண்பா
ஆ நல்லா இருக்கே நண்பா நீங்க நண்பா
நா நல்லா இருக்கே நண்பா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா நண்பா
எல்லாருமே நல்லா இருக்காங்க நண்பா சாப்டாச்சா நண் பா
ஆ சாப்டே நண்பா நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு நண்பா அங்க என்னா மழையா நண்பா
இல்ல நண்பா இங்க வெயில் தா நண்பா ஃபுல்லாவே இப்ப நீங்க ட்ரிப்ப பத்தி நம்ம பேசலா நண்பா
ஆ பேசுங்க நண்பா
ஆ நீங்க பேசல நண்பா எதுனா ட்ரிப்பு போயிருக்கிங்ளா நண்பா
போலா நம்ம அப்டி ஒரு ட்ரிப்பும் போனது இல்ல நண்பா போனது ஒரே ஒரு வாழ்ப்பாற தா நண்பா
அத பத்தி எதுனா சொல்லுங்க நண்பா ஹிஸ்ரி பத்தி
அதா நண்பா ரொம்ப நாள் பிளான் பண்ணி பசங்கெல்லா சேந்து அதுக்கப்றோ பிளான் பண்ணிதா ப்ரோ வால்பாறையே போனது அதுல என்ன ப்ரோ மழ கர்ட்டா மழை டைம்ல தா போயிருக்கணு நாங்க வெயில் டைம்ல போனங்காட்டி பாக்குறதுங்கு கூட ஒண்ணமே இல்ல சும்மா பேருக்கு போயிட்டு அந்த மாரிதா
டைம்ல போனதுனால அங்க பாக்க முடியல ஆ கிளைமேட் பாத்தா வெயில் அடிக்குது
ஆமா நன்பா மழ லைட்டா சாரல் அடிக்கிற நாங்க மே மாசத்
மே மாசத்துல போயிட்டீங்களா நண்பா மே போகக் கூடாது நண்பா போனுனா ஜனவரி பிப்ரவரியில போய்றனும் நண்பா மார்ச் கூட ஓரளவு நார்மலா இருக்கும் பா ஏப்ரல் மே ரொம்ப தவிர்த்துக்கணு நண்பா
ஆமா நண்பா ஜூன்ல போயிருக்கலாம் நண்பா நல்லா இருந்திருக்கும்
ம் ஜூன்ல கொ மழ கொஞ்ச ஆமா ஜூனு ஒரு அளவுக்கு கொஞ்ச இதுவா தா இருக்கு நண்பா
ஆம் ஆமாங்பா அங்க போனதுக் அது ஒன்னு நா எக்ஸ்பெட் பண்ண அளவுக்கு ஒன்னு இல்ல நண்பா சும்மா டீ எஸ்டேட் தா நண்பா சுத்தியு
சுத்தி அதே தான நண்பா வேற என்ன
அ வேறல்லா ஒண்ணுமே இல்ல நண்பா அது மட்டும்தா இருக்கு நண்பா நீங்க மழ டைம்ல போனீங்கன்னா அது ஒரு கிளைமேட்டுக்கு அது ஒரு பாக்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கு நண்பா மத்த படிலா ஒண்ணு இல்ல நண்பா
ஐயோ நண்பா வால்பாற போலானு சொல்ட்டு நா வீட்ல எல்லா பேசி வச்சிருக்க நண்பா நீ இவ்ளோ சிம்ப்லா சொன்துனால எனக்கு ஒரு அர்ஜ் சேரிங்க நண்பா
நண்பா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்டி இருக்குன்னு தெரில நண்பா இங்க ஒரு டைம் வந்து பாருங்க நண்பா
இல்ல நண்பா வால்பாற போலானு சொல்ட்டுதா எல்லா வால்பாற வால்பாறனு சொல்ட்டு நா ரெம்போ சுசு ஏத்தி விட்ட நண்பா ரொம்ப இது பண்ணி விட்டாங்க நண்பா
ஓகேண்பா டீ எஸ்டேட் தான்பா சுத்தி இருக்குணும் பா பாக்குறக்கு வியூ நல்லா இருக்குனும்பா
வியூ நல்லா இருக்கும் ஆனா இது ரெயின் டைம்ல போனோ
ஆமா நண்பா ரெயின் டைம்ல போனா பக்காவா இருக்கும் நண்பா ஒர்த்தா இருக்கும் வெயில் டைம்ல மட்டு‌ சம்மர் டைம்ல சும்மா குழந்தைளுக்கு லீவுன்னு சொல்ட்டு நீங்க வந்தீங்ன்னா வேஸ்ட் தா நண்பா
உம் அதா நண்பா வரதுந்தா மார்ச்ல இதுல வரணு ஜனவரி ல
ம்ம் வாங்க நண்பா சூப்பரா இருக்கு நண்பா
நண்பா நீங்க வேற எங்கேயு போனது இல்லயா
நண்பா நா வந்து இது மூணார் போன நண்பா இப்ப லேட்டஸ்டா போய்ட்டு வந்த நண்பா
ஆ ஓகேன்பா
மூணாறு பாத்தன்னா இப்ப நாங்க போகும்போது பிளான் பண்ணி போனோ நண்பா ரெண்டு வேனு வச்சு போனோ நண்பா
ஓகே நண்பா
ஒரு ஒரு வேன்லயு பாத்தன்னா பதிமூணு பேரு பதினாலு பத்ஞ் பதினஞ்சு பேரு பதினாறு பேரு நண்பா
ஆ ஓகே நம்பா
ஒரு வேன்ல பாத்தன்னா சீட் பாத்தன்னா உட்காரதுக்கு பாத்தன்னா பதிமூணு பேரு தா நம்பா ஆனா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நாங்க ரெண்டு பேரு தா வந்து போனோமே வேன்ல எக்ஸ்ட்ராவே ரெண்டு பேரு
ஆ ஓகே நம்பா
அட்ஜஸ்ட் பண்ணின்னு உட்காந்துனே போயிட்டேம்பா இப்ப பாத்தீனா நாங்க போறதுக்கு எல்லா பிளானுக்கு போறதுக்கு முன்னாடியே சாப்பாடு நாங்க ரெடி பண்ணிடோ நண்பா
ம் ஓகேமா எப்படி நண்பா நீங்க சாப்பாடு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டீங்களா இல்ல அங்க போய் பண்ணீங்களா
ஆ இந்த வாட்டி ஆ ஹா இல்ல நண்பா சாப்பாடு இதுல எடுத்துட்டு போல நண்பா நம்மோ ஹோட்டல்ல பாத்து நீச்சுட்டே நண்பா
ஆ ஓகே நண்பா ஹோட்டல்லல ரூம் போட்டீங்ளா
இல்ல இல்ல நண்பா ஒரு அதுதா இன்னைக்கி கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கு நண்பா
சொல்லுங்க நண்பா கேக்கலா
இப்ப பாத்தீனா நாங்க இங்கிருந்து கெளம்பிட்டு நாங்க நாங்க எங்களோட பிளானிங்கே பாத்தனா போவும் போதே நம்ம அங்க போயி ட்டு அ பிரியாணி மாரியே செய்றோ அங்க மூணார்ல கேரளால
ஓகே நண்பா
இது சாப்பிலா நெறைய பேரு பாத்தன்னா கேரளா சாப்பாடு நல்லா இருக்காது அப்டி சொல்லிட்டாங்க நண்பா அப்பனா பாத்தீனா நாங்க போம்போதே பாத்தீன்னா டபரா அரிசி இந்த ச சக்கர சே சக்கரன்ரே பாரு இது உள்ள எடுத்துட்டு போயிட்டே நண்பா பாத் பாத்தரம்
ஓகே நண்பா
வெஜிடபிள்ஸ்லா எடுத்துட்டுபோயிட்டே நண்பா
கேரளால ஏ நண்பா நல்லாயிருக்காதுனீங்க நான்வெஜ்க்கு அதா நண்பா சூப்பரா இருக்கு நண்பா
இப்ப பாத்தனா கேரளால நான்வெஜ்ஜூ நா வெஜ்டுடேஸ் என்ன நண்பா சொல்றீங்க
நான்வெஜ் ப்ரோ நான்வெஜ் நண்பா
ஆமா ப்ரோ இங்க பீஃப்லா நல்லா இருக்குனு சொல்றாங்க நண்பா
ஆமா நண்பா இது பிஜ்சுஸ்லா பாத்தீங்கனா ஃபேமஸ் ஆச்சுல ஆய்
கேரளாவே போல நண்பா இப்ப நாங்க போறது பாத்தனா வால்பாற மூணாறு கேரளா எல்லா எடமு சுத்திட்டு பக்காவா வரனுன் சொல்லிட்டு தா பிளான்ல போனோ நண்பா ஒரு ஒன்ர லச்சரூவா எடுத்துட்டு போனோ நண்பா
ஆ ஓகே நண்பா
அ ஒன் ஃபைவ் எத்துனு போயிட்டு பாத்தனா அங்க போ இப்ப போயிட்டு பாத் தனா நாங்க ஸ்டேட்டா இங்கேர்ந்து போயிட்டு ஒரு ஒரு ஒரு மூனு மணி நேர நாலு மணி நேரத்துல எடைல நின்னு இப்ப நம்ம சாப்பினு சொல்லிட்டு ஒரு பத்து மணி அளேல
நா ஓகே நண்பா
இப்ப நாங்க போனது பாத்தேனா வந்து பீக் அ அதா இப்ப பாத்தேனா கவர்மென்ட் ஹாலிடேல போயிடே நண்பா
ஆ ஓகே நண்பா
இப்ப பாத்தனா அந்த டைம்ல பாத்தனா இந்த சென்னேல இருந்து வர்ற எல்லா வண்டியுமே பாத்தனா ஒரே என் எச் ல தா எனைது நண்பா
நா ஓகே நண்பா
பாத்தனா நாங்க சே ச ச ச சென்னைல இருந்து பாத்தனா வர்ற எல்லா பஸ்சு என்ன ட்ரிப்பு வயானங்கெல்லாமே பாத்தனா ஒடம்பு புல்லாவ ஒரு அஞ்சு ஆறு வேகத்துலதா நண்பா பஸ்ஸீ மூவ்மெண்ட் ஆயிடுச்சி எல்லா கிட்ட கிட்ட வண்டி நெருங்க டிராஃபிக் வந்திருச்சி நண்பா டிராஃபிக் கிளியர் ஆவுறதுக்கு மட்டுமே பாத்தனா நாலு அஞ்சு மண் நேர ஆயிடுச்சி நண்பா
நண்பா இதுலயே ட்ரிப்பு முடிஞ்சிருக்கு போல
இதுலயே ட்டிரிப்பு எங்களுக்கு கொலாப்ஸ் ஆயி போயிடுச்சி நண்பா எல்லா பிளானு சொதப்பி போச்சு நண்பா
ஓகே நண்பா
அதுனால நாங்க வந்து வண்டிய போட்டுட்டு நின்னு சாப்டுட்டு பொறுமையா எடுக்க ஆரம்பிச்டோ நண்பா
ஓகே நண்பா
அப்டி இப்டின்னு போயிட்டு நாங்க கரெக்டா வந்து பாத்தோனா அம் அது வந்துஸ் போயிட்டு நாங்க நாங்க கோயமுத்தூர் போயித்தான் போனும் சொல்ட்டு ப்ளான் எடுத்தாங்க நண்பா அப்றம்பாத்தா
நா ஒகே நண்பா
அப்பறம் பாத்தா ஒருத்தர் சொல்ட்டாரு நம்ம கோயமுத்தூர் வேணா அதுக்கு இதுவ மினிட்டே நம்ப வேற வழிலப் பொல்லாச்சி ஒயிண்ட போயிக்லா
ஓக்கே நண்பா
அப்டி போயிக்குலா அப்டினு சொல்டாங்க நண்பா கோயமுத்தூர் போவத எப்டியு நம்போ கொ கொடைக்கானல் சைடு போனாநம்ம கேர்ளா மூணாறு ஏறிர்லா
ஓக்கேண்பா பொள்ளாச்சில அம் பொள்ளாட்சி வந்து அப்டியே
தேனி த்தேனி போய் போய்ட்டோ நண்பா தேனி
ஓ ஓகேண்பா
தேனீ போனா நம்ப அப்டியே ஏறிர்லா மூணாறு கேர்ளா ஏறிர்லான் சொல்ட்டாங்க நண்பா
ஓகேங்கம்பா ஏர் நீீங்களா கடசீர
ஆ அதாவ்து நண்பா சொல்ற நண்பாஇப்ப அப்றம் பாத்தனா ஒரு ஓட்டல பார்த்து நிறுத்தி சாப்டுட்டு ஒரு பத் து மணி இங்க வீட்லேந்து கெளம்போதுன்னா ஏழு மணி கெளம்பிட்டோ நண்பா இப்ப சிட்டிய உட்டுனா களம்போதுலா ஒரு எட்டு மணி ஆயிட்ச்சி நண்பா அப்றம்பாத்தனா அங்க ஒரு பதினொரு மணிக்கு நின்னு பத்தர போல சாப் டுட்டு வண்டி எடுக்க ஆரம்மிச்ட்டோ அப்பறம் பாத்தனா ஸ்டைட்டா போயிட்டு ஒரு ஒரு ஆறு மணி இப்போ ந நைட்டு கெளம்பி அதே மாரி சாய்ந்தரம் ஆறு மணிக்குதா நண்பா தேனீலயே ஸ்டாப்பே பண்றோ
ன ஓக்கே நண்பா
கிட்டமா போயிட்டோ நண்பா ஓ இது கேர்ளா அதா மூணாறு ஸ்டார்ட் ஆவுற அந்த வழி கிட்டமா போயிட்டோ நண்பா அங்கந்து எடுத் தன்னா இப்ப எங்களுக்கு மூணாறு பாத்தன்னா ஒரு ஒரு எப்டி பாத்தன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் வருண்பா
ஓகே நண்பா
அவ்ளோ எடையு போயிட்டோ நண்பா அதுவு பாத்தன்னா நைட்டு கெளம்பி கால்ல விடிஞ்சி மறுபடியு பாத்தேனா காலைல ஒரு ஓட்டல்ல நிறுத்தி சாப் டு மறுபடியு மச் ஜியோ ஒரு ஓட்டல்ல நிறுத்தி சாப்புட்டு மறுபடியு சயிந்திரோ தா நண்பா அந்த கிட்டமா போயிரு ப்பவே பாத்தோன்னா ஒன்ற நாள் ஆயிச்சு நண்பா
ஒன்ற நாள் ஆயிர்ச்சான்
ஒரு நைட்டு ஒரு பகலு மறுபடியு உன்னொரு நைட் வர போது நண்பா
ஓகே நண்பா எங்க ரூம் போட்டீங்ளா இல்ல பஸ்க்குள்ளயே படுத்துடீங்
ரூம்மே கெடையே கெடையாது நண்பா ரூமே எடுக்ல நண்பா நாங்க அப்றோ அங்கந்து அங்கந்து மூணாறு மூணாறு போய் சேர போதல்லா நைட்டு பத்து மணி நண்பா அது ஒரு அஞ்சு அவர் ஆயி போச்சு ஆறவரு இல்ல நண்பா ரூம் எடுத்து ட்டு நம்ம எல்லாமே கொளாப்ஸ் ஆயிடு எல்லாமே பாத்தன்னா ஜாப் போற ஆளுங்க நண்பா ஏன்னா இந்த மூண் நாள் மட் ட்டுந்தா எங்குளுக்கு ட்ரிப்புனு சொல்லியாச்சு எல்லாமே பேசியாச்சு அங்க இருந்து வேறந்தபைசா எடுத்துட்டு வந்துருக்கோ
ம் அ ஓகே ஓகே நண்பா
கூடாது வண்டிய அப்டின் சொல்லிட்டு தா பிளானிங்கே நண்பா
அப்றோ நைட்டு மூணாறு போயிட்ட நண்பா இப்ப ஒரு நைட் ட்டு நாங்க வந்து நின்னு இங்கருந்து வீட்டுலருந்து கெளம்பி ஒரு நைட்டு கெளம்புறோ மறு நைட்டு பாத்தா மூணாறு போயிட்டோ நண்பா
ஆ ஓகே நண்பா
ஒரு நைட்டு பாத்தன்னா வெள்ளிக்கெழம நைட்டு கெளம்புறோ சனிக்கெழம நைட்டு பாத்தனா மூணாறுல இருக்கோ நண்பா
ம் ஓகேங்
மூணாறுல பாத்தன்னா எங்கயுமே க எல்லா எடத்துலயு பாத்தன்னா பத்து மணி ஆயிட்சி ரூம் கெடைக்கல எங்கேமே ஃபுல்லா மழ பேய்ஞ்சபடியா இருக்கு ஒன்னுமே பண்ண முடில அது என்ன பண்றதுன்னே ஒன்னு புரில நண்பா
பஸ்ல இது ஏதாச்சி வைப் பண்ணீங்ளா
இருக் நண்பா
பஸ்ல ஏதாச்சி வைப் ஏதாச்சி பண்ணீங்ளா இன்ன
ஆ பண்னோ நண்பா டேன்ஸ் தானே நண்பா
ஆ ஆம் ஆமா
ஃபுல்லா சரக்கு தா நண்பா சரக்கு டான்ஸ்சு எல்லாமே பயங்கரமா போயிட்சி நண்பா
போ ரூம மட்டு போட்டு கொளுத்திரிக்கலா
ஆமா நண்பா பயங்கரமா போச்சு நண்பா அப்றோ பா இதுதா நண்பா போயிட்சி டேன்ஸ்சு பாட்டு தா நண்பா ஃபுல்லா ரோட்லயே ஏறங்கி ஆட ஆரம்பிச்சிடாங்க நண்பா டான்ஸ்சு வாழ்க்கையே வெறுத்துட்டானுங்க பக்கத்துல வர பஸ்சுக்காரங்லா பயப்புட்றானுங்க ஃபுல்லா நா நா முப்பது முப்பத்தெட்டு பேர் இருக்ககுறானுங்க பசங்க ஃபுல்லாவே டான்ஸ் குத்து குத்துனு குத்துறா பயப்பட்றானுங்க எல்லா ஃபிராடு பண்றானுங்கோ
இனி பிளான் பண்றாங்ளா மறுபடி ட்ரிப்புக்கு
எ மறுபடியு ட்ரிப்பு வேணான் சொல்டு தள்ளி போட்டானுங்க நண்பா எல்லாத்தையு
அ ஓகே நண்பா
இப்ப நாங்க எங்கள எங்கள இட்டுட்டு போயிட்டு இட்டுன்னு வர ஆளுக்கு சரியில்ல நண்பா
ஆ ஓகே நண்பா
அதா மூணார்ல இருந்து பாத்தன்னா நாங்க மூணாறு நைட்டு ஃபுல்லா அங்கயே மூணாறுலயே நிறுத்திட்டு அப்புறம் பாத்தேன்னா அங்க ஒரு ஏதனா ஹோட்டலுங்க பாத்து சாப்டுட்டு அங்கந்து பாத்தன்னா அந்த வேன்லேயே படுத்துட்டோ நண்பா படுத்துட்டு பாத்தனா கால்லையே எழுந்து பாத்தினா ஒரு ரூம் எல்லா எடத்துலயு ரூம் சுத் சுத்திபாத்தோ வெடிகால்லயே ஒரு ஆறு மணி போல அஞ்சரை போலேயே நாங்க சுத் சுத்தி பாக்க ஆரம்பிஷ்டோ நண்பா ரூம் கெடைக்கல நண்பா அப்றோ பாத்தா ஃபிரெஷ்அப் ஆவுறதுக்குள்ளே ரூம் கெடைச்சது
ஆ ஓகே நன்பா
போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயி குளிசுட்டு அங்கே பாத்த ஒரு சட்ரு ஒன்னு குடுக்குறேன்னு சொன்னாங்க பிரியாணி செஞ்சு சாப்புட்ற மாரியே
நா ஓகே நண்பா என்ன செஞ்சு சாப்டீங்ளா
ஆ பிரியாணி அப்றோ டபரா எறக்கிட்டு ஒ ஒ ஒரு அண்ணா ஸ்கூட்டி வெச்சினு இருந்தரு அவரு அந்த ஒல்லியா ரிஷப் சொல்லுணா அவர்கிட்ட போயிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போல சிக்கனு மாச க்கு செலவெல்லா வாங்கினு வந்து பிரியாணி செஞ்சுட்டு ச இதுவு முட்ட ஆனியனு அது போல எல்லாமே செஞ்சி சாபுட்டு பக்கத்துலேயே பாத்தேன்னா கடை வேற இருந்ததா கடையில இருந்து வாங்கி போட ஆரம்பிஷ்டனுங்க ஆ அப்டியே மஜ்ஜா பண்ணிடானுங்கடாப்பா மழை வர இன்னிக்கு தூ தூறல் இதுலவேற அப்டியே போ அவள்தா நண்பா அத போட்டுட்டு வேற ஒரே ரகலய பண்ணிவுட்டானுங்க அங்கறந்து பாத்தன்னா மறுபடியு கொஞ்ச தொலுவு பாத்தன்னா மூணாறுலயே மேல ஃபுல்லா எடமு சுத்திட்டே நண்பா
சூப்பர் நண்பா
சுத் திட்டு அப்டியே பாத்தன்னா அடுத்தது கேரளா போலனு பாத்தா பைச இல்லறானுங்க பைசா கையிலே வச்சிட் டே பைசா இல்லன்டானுங்க அப்டியே சரி அதுர பள்ளி ஃபால்சு வுட்டுறலா அப்டின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிருந்தனுங்க நண்பா
ஓகே நண்பா
அதுர பள்ளி வுட்றுலானு பாத்தா அப்டியே ரிட்டர்ன் திரும்பிடானுங்க நண்பா வேணா அப்டி சொல்ட்டு நம் கெளம்பிறலா அப்டி சொல்ல பாண்டிசேரி போயிட்டு அப்டியே ரிட்டன் வீட்டுக்கு கெளம்பிடானுங்கங்க பாண்டச்சேரில ரூம் போட்டோ நண்பா அப்டியே சுத்தி பாத்துட்டு அங்கே எதனா சாப்பிட்டுட்டு பீச்சு பாத்துட்டு அப்டியே உக்காந்துட்டேன் நண்பா ரொம்ப பேசுனது ரொம்ப நன்றி நண்பா டேங்க்யூ வெரிமச் நண்பா ஆ ம் சேரி ஏமா கால்ல அப்